ஹலோ ஆ கேக்ல தோழி
ஆ கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது தோழி ஆ கேக்குது தோழி என்ன பண்றீங்க
ஃப்ரியாதா ருக்
என்ன ம் ஃப்ரீயாதா ருக்க தோழி
இப் உம் நா வேற இப்பதா ச தோழி வெளிய போயிட்டு வந்த
எங்க போயிட்டு வந்தீங்க
ஆ ஹாஸ்பிட்டல் தா போய்ட்டு வந்தே தோழி
ஏ ஒடம்புக்கு என்னாச்சு தோழி
ஆஹா இல்ல தோழி முடி ரொம்ப கொட்டுது அதனால செரி நம்ம போய் பாத்துட்டு வர்லா ஹேர் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோ அதான் முடியே வளர மாட்டேங்து ரொம்ப இதுவா இருக்கு இதா தோழி அதுக்கு என்ன தோழி பண்ணணும்
நீங்க அந்த எண்ண ஒண்ணு இருக்கும்ல தோழி
எண்ணெய் இருக்கும்ல தோழி இதுக்கு எண்ணெயில வந்து அந்த தும்ப எலன்னு சொல்லுவாங்க தும்ப பூ தும்ப எல பூ ட்டு அரிசி கொஞ்சம் போட்டு எண்ணெய காசி நீங்க தடவிட்டு வந்தீங்கன்னா முடி வளரும் இல்லன்னா வெங்காயம் இருக்குல்ல வெங்காயத்த அரைச்சு பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் மாறி அத வந்து தலையில தடவிட்டு அப்புறமா வந்து அப்புறமா நீங்க கொஞ்ச நேரம் பாத்து தலைக்கு குளிச்சீங்கன்னா முடி வளரும் இல்லன்னா நீங்க வேற என்ன யூஸ் பண்ணலா இந்த
இல்லத்தோழி வெங்காயம் போட்டா சிலருக்கு வந்து ஒத்துக்கும் சிலருககு ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க கோல்ட் ஆவும் அப்படின்னு சொல்றாங்களா சும்மா எங்களுக்கு இப்டி பண்ணாலே டெஸ் ட்டு அலர்ஜி ஆயிடுது கோல்டு ஆயிடுது ஏதாச்சு சாப்பிட்டாலே
ஆ
அதனால கேக்குறேன் தோழி
நீங்க இல்லன்னா இப்பெல்லாம் ரோஸ் மேரின்னு சொல்றாங்கல்லே அந்த மாறி அந்த மாறி இருக்குல்ல தோழி அத வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் ரிசல்ட் வருதுன்னு சொல்றாங்க நீங்க அந்த மாறி வாங்கினா யூஸ் பண்ணுங்க அந்த ரோஸ் மேரி வந்து தண்ணிய கொதிக்க வெச்சு அத எடுத்து யூஸ் பண்றாங்க அப்டி சப்போஸ் நம்மளுக்கு டைம் இல்லன்னா ஆன்லைன்ல கூட விக்குதில்ல தோழி இந்த ரோஸ்மேரி ஓட ஸ்சு அதேல்லாம் வாங்கி நீங்க ஸ்பிரே பண்ணிக்கோங்க தலையில தினமும் ஸ்பிரே பண்ணினு வந்தா அதுவும் இருக்கு எண்ணெயையும் விக்கிறாங்க ரோஸமேரி ஆயில் அதையும் நீங்க யூஸ் பண்ணி ரெண்டும் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அது ஒன் மந்திலேயே ரிசல்ட் கிடைக்கதுங்குறாங்க அது வேண்ணுன ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மோர் ஓர் லெஸ் நீங்க என்ன பண்றீங்க நைட்ல இந்த வெந்தயம் இருக்குல்ல வெந்தயம் தெரியுமா அத வந்து ஊற வச்சிட்டு மார்னிங்கேந்து வெறும் வயிறத்துல குடிச்சுட்டு வாங்க அது கூட நம்ம ஹேர் ஹேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஹேர் குரோத் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது அது உடம்பு குளிர்ச்சியா வெச்சிக்கும் அது ரொம்ப நல்லது தோழி அது அந்த வெந்தயம் சாப்பிட்டா உடம்புக்கு
சோ ட்ரை பண்றேன் தோழி நானும் என்ன என்னமோ போட்டு பாத்துட்டேன் சரி நம் அத சில பேருக்கு வந்து பாதம் எண்ணெய் ஒண்ணு இருக்கு
ஆ எனக்கு ஆனா பாதாம் ஆயில் அது வரைக்கும் நான் கேள்வி பல்லத் தோழி அதுன்னா ஒரு முடி ஸ்ட்ரென்துக்கு கேளு
விட்டுது
ஆமா அது ஒரு சிலருக்கு ஆ ஒத்துக்காது தோழி அது வந்து நம்ப ப்யூரா நம்மளே செஞ்சு இது பண்ணலாம் அதுல வந்து கொஞ்சம் என்ன கெமிக்கல் ஆட்
ஆஹா அதுல வந்து ஆ பாதம் அ எண்ணெய் இருக்குல்ல ஆயிலு அதுவு தேங்காய் எண்ணெனு சொல்றாங்கல அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணணுமா
அதுதா தோழி அது நம்ப கெமிக்கல் எதனா சேப்பாங்க வெளியே இது பண்ண இதே நம்ம தயாரிச்சு நம்மளே செஞ்சோனா ஒரு ரிசல்ட் கிடைக்கு வேற எதுவு இது பண்ண முடியாது தோழி அதுல ஏனா வெளிய ஸ்மெல் வர் பாருங்க இப்போ வாசன நெறய வரு அது ஆனா பாதாம் ஆயில் ஆ ஆனா நா அது ஆ அ நம்ப செய்ய சொல்ல பாருங்க அந்த வாசனலா வராது நம்ம இயற்கையா செஞ்சோனா இதுல வந்து கெமிக்கல் கலக்கறதுனால தா அந்த மாரி ஆவு அது அதுதா ஒரு டிராபோக் தோழி இதே நீங்களே வீட்லேயே எண்ண எடுத்து செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்ட்டா ரிசல்ட் கிடைக்கு அது எது இருந்தாலு வீட்ல செய்றதுதா பெஸ்ட் தோழி நீங்களே ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா தோழி நீங்க தோழி அலோவேரால தோழி பண்ணலா
அ வேரால எனக்கு தெரிஞ்சு நா வந்து ஹேர் பேக் போடுவே தோழி நா வந்து அந்த எல இருக்குல்ல
ஆ எ யா
என்ன எந்த இது செம்பருத்தி எல செம்பருத்தி பூ அப்றோ இந்த ஆலோவேரா ஜெல் இது மூணுத்தையு போட்டு அரச்சிட்டு நானு ஹேர் ப ஹேர் பேக் மாரி தலைக்கு போட்டுட்டு கொஞ்சோ ஒரு மண் நேரோ அர மண் நேரோ இருந்துட்டு அப்றோ போய் ஹேர் வாஷ் பண்ணுவே தோழி ஆனா அது கொஞ்சோ நல்லா இருந்தது தோழி ஆனா
ஏனா டேண்ட்ரப் வராது ம் இன்னு வந்து ஸ்கின் ஷாஃப்டா இருக்கு முடி
ஆமா
கே ஆவாது அதெல்லா நா பண்ணிருக்கே தோழி ஏனா அலோவேரா வந்து டேன்ட்ரஃப்ப வந்து இது ரிமூவ் பண்ணுது அது இல்லாம ஷைனிங் அண்ட் சாஃப்ட்
ம் ம் ஆமா தோழி அது அதுவு இல்லாம நம்ம ஹேர் குளிச்சுட்டு வந்தோம்னா ஹேர் வந்து சாஃப்ட்டாருக்கு அதுவு இப்ப வளரு தோழி முடி கூட வளரு முடி ஸ்ட்ரென்த் ஆவு சும்மா பேபி ஹேர்ஸ்லா வளரு நீங்க வேனா ட்ரை பண்ணி பாருங்க அது கொஞ்சோ நம்ம ஆர்கானிக்கா வீட்லயே செஞ்சோனா ரிசல்ட் நல்லா கிடைக்கு நம்ம வெளிய வாங்கி ட்ரை பண்ணத வீட் க்ளீனிங்க செய்ங்க தோழி அதெல்லா ஒண்ணு இல்ல ம மசாஜ் பண்ணுங்க எண்ண வச்சுட்டு எண்ண மசாஜ் வந்து யார வேனா பண்ண சொல்லுங்க ஹேருக்கு கொஞ்ச நேரோ மசாஜ் மாரி தலைக்கு குத்தீங்கன்னா கூட கொஞ்சோ நல்லா குரோத் இருக்கு இந்த டிராண்ட்ரப் வருதுனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொர் வேளை சி ஷாம்பூ வேற எதனா மாத்துவு
ஆஹா அதெல்லா இல்ல தோழி அ டேன்ட்ரப் பத்தி பிரச்சனயே இல்ல தோழி அதெல்லா எனக்கு தெரியு என்னென்ன பண்ணனும இதெல்லானு ஏதோ எ நம்ம என்ன வேணாலு பண்றோ ஆனா வளரவே மாட்டேந்து ஆனா நம்ம பேய் ஹாஸ்பிட்டல்ல கேட்டா வந்து விட்டமின் இல்ல உங்களுக்கு விட்ட மீன் இல்ல அ நீங்க வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க திங்க் பண்ணபுடாது அப்டின்னு சொல்றாங்க
அதெல்லா ஒண்ணு இல்ல அதெல்லா ஒண்ணு இல்ல தோழி நீங்க வந்து இந்த மாரி ட்ரை பண்ணுங்க ஹேருக்கு வந்து ஸ்ரென்த் இல்ல நம்ம வந்து கரெக்டா அதோட மெயின்டென் பண்லன்னு அர்த்தோ ஹ ஹேர் வந்து நம் டே க்கேர் பண்ணா நல்லா வளரு தோழி இந்த வால்நெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க வால்நெட் ட அத வந்து சாப்டுங்க ரெகுலரா நீங்க எத்துக்கங்க வால்நெட்ட உங்களுக்கே டிஃபரெண்ட் குடு தெரியு பாருங்க ரெகுலரா நீங்க ஒரு அத வாங்கிட்டு வர சொல்ட்டு ரெகுலரா நீங்க மார்னிங் ரெண்டு ரெண்டு சாப்ட்டுட்டே வாங்க வால்நெட்ட முடி வந்து நல்ல குரோத் இருக்கு தோழிய துல ஆமா முடி அட ஆ அடத்தியாவுருக்கு பேபிகேர் வர கூட வாய்ப்பு இருக்கு அது அது ரொம்ப மூளை க்கிவ மூளைக்கு அந்த ஹேருக்கு ரொம்ப நல்லது அந்த வால்நெட்டு இதெல்லா இவ்ளோ இரு க்குத் தோழி நீங்க இதெல்லா கொஞ்சோ எதனா ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மந்து ட்ரை பண்ணி பாத்து பாருங்க
ஆனா நா நா ஒரு தேட்டி கிராமத்துக்கு போயிருந்தே ரிலேட்டிவ் இருக்காங்க அப்டினு அங்க இருக்கறவங்க எல்லாருக்கு வந்து முடி ரொம்ப பெருசாதா இருக்கு நா நெனச்சே ஓஹோ இவுங்க கிராமத்துல இருக்கிறதுனால இப்டி இருக்
அப்டி கிராமத்துல இருக்கிறதுனால இல்ல தோழி அவுங்க மோர்ஓலெஸ் என்ன பண்ணுவாங்க வெளியெல்லா வாங்க மாட்டாங்க எந்த பொருட்களையு எல்லாமே நெலத்துல வெளைய வச்சுட்டு இப்போ அந்த இப்போ கலாக்கா எடுத்தீங்கன்னா கலாக்காவ என்ன பண்ணுவாங்க காய வச்சுட்டு அ அத வந்து எண்ணயாடி ச சாப்பாடு செய்றத்துக்கெல்லா வச்சுப்பாங்க கொழம்பு செய்ய அதே மாரி இப்போ தேங்காயெண்ண வேணுனா என்ன பண்ணுவாங் க அந்த தேங்கா உரிச்சு ஆ அந்தமா அவ்ளோதா அவுங்க வந்து வெளியெல்லா வாங்க மாட்டாங்க வாங்கனா அந்த ஸ் சரௌண்டிங்லே அவுங்க இத குடுத்துட்டு அத வாங்கிப்பாங்க இப்ப பண்டை மாட்டு முறை சொல்வாங்கல்ல இத குடுக்குறே நா என்னைக்கி இத குடுத்துருங்க மோர்ஓலெஸ் காஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாரி மாத்தி மாத்தி ஆ
சீ நம்ளே பண்ணிக்லா அப்டி
அதுனால ஆ இப்ப அரிசி கூட எத்துக்குங்க நம்ம வெளிய வாங்குறோ ஆனா அவுங்க அதிலேந்த பயிர் வச்சு அந்த வர்ற அரிசிய அவுங் ஆ அறுவட பண்ணி அத எடுத்து அவுங்க வீட்டுக்குன் தேவயாந்த வச் வச்சுக்கினு அத வந்து வேவச்சு ட்டு நெல்லு குத்தி அதையே யூஸ் பண்ணுவாங்க அவுங்க புரிதுங்ளா அவுங்க அந்த மாரியே அவுங்களே செய்யதுனால அது ஆர்கானிக்காக்கிது அவ்ளோவு வெளிய நெறைய
அவுங்ளுக்கு ஹெல்த்தியா கூட இருக்குது அப்டின் நெனச்சுக்கிறாங்க ஓ நா அதா நெனச்ச என்னடா இவுங்களுக்கு மட் டு இவ்ளோ பெருசு பெருசா இருக்குடா நம் முடி அப்டீன் நென ச்சுனா அவுங்க வந்து சீக்காதா யூஸ் பண்ணுவாங்ளாமே சீக்கா செம்பர் த்திக்காய வெச்சு அவுங்களே அரச்சு அவுங்களே பண்ணுவாங்க கேள்விப்பட்டே சொல்லீட்டிருந்தாங்க
அந்த சீயக்கால நீங்க பாத்தீங்கன்னா நறைய இப்போ என்ன சொல்றது செம்பருத்தி மட்டு போட மாட்டாங்க நறைய வேற என்னன்னவோ போடுவாங்க தோழி ஆ ஆமா ஆமா அதெல்லாம் போட் டு ஆ நறைய எதெதோ போடுவாங்க தோழி ஆனா எனக் இப்போ ஞாபக இல்ல மின்ன அத பாத்துருக்கே ஆனா இப் இப்பதா அந்த மாரில்லா போட்றாங்க தோழி ம் ம் அது போட்டானா அது குளிக்க சொல்ல குளிச்ர்சியாவு இருக்கு அது ஒடம்புக் கு நல்லதா இருக்கு தோழி ம் அது ஆ தான அ அ ஆமா தோழி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது ரிசல்ட்டு தெரியு தோழி
ம் அவுங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா காய வெச்சு சி அவுங்களே அரச்சு அவுங்க அதா யூஸ் பண்ணுவாங்களா தோழி
ஆமா ஆமா தோழி அப்டிதா பண்ணுவாங்க அது ஒடம்புக்கே இதுவா இருக்கு தோழி அது நம்ப குளிர்ச்சி தரு என்னன்னா ரொம்ப நல்லா காய வைக்கணு தோழி அது தலைலயே ஒட்டிக்கு அந்த சீக்கா சீகக்காயல்லா அத வந்து நம்ம வந்து நல்லா வெயில்ல காட்டி நல்லா அடிக்கணு முடிய அடிச்சாதா அது உதுரு இல்லேன்னா இருக்கு அப்டியே தலைலெல்லா
அப்ப நம்ம வந்து குளிச்சோன்னா வந்து நம்ம வந்து வெயில்ல கொஞ்ச நேரோ நிக்
ஆ ஆமா ஆமா தோழி
உதறிட்டு நிக்கணும் நம்ப அப்பதா வந்து எல்லாமே ந டேண்ட்ரஃப்பு இதெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கு
ஆ ஆமாங்க செரி தோழி எனக்கு இங்க ஒரு அழைப்பு வருது என்னன்னு கேட்டுட்டு பண்ணவா ம் செரி தோழி ஆ